ஹலோ
ஹலோ ஹலோ ஆ கேக்குதா உங்களு கேக்குதா
ஆ கேக்குது
நீங்க எப்டிருக்கீங்க ஆ நல்லா இருக்கேங்கா நீங்க
ஆ நானு நல்லா இருக்கேன்ப்பா சாப்டாச்சிங்களா
உம் சாப்ட்டேங்க்காயே வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க சைடு
சரிங்கக்கா உம் எல்லா நல்லா இருக்காங்க வெயில் வர வர அதிகமா இருக்குல்ல ரொம்ப
ஆம் ஆமாப்பா இந்த வெயிலுக்கு எல்லாருமே இதுவாயிடுவாங்க
ஆமா நம்ம சாப்பறதுக்கு நல்ல நீர்ச்சத்துள்ள சாப்பாட சாப்டாலு அப்ப கூட மொகத்துல இந்த கருவளயம்
ம்
அந்த மாதுரி நெறைய வருதுக்கா அதுக்கு எதாச்சு வீட்லியே சிம்ப்புளா பண்ற மரி எதா சி சொல்றீங்ளா
உங்குளுக்கு இருக்குங்ளா கருவளயம் எல்லா
ஆமாக்கா அந்த மரிதா இருக்கு
உங்குளுக்கு கருவளயம் இருக்குங்ளா
ஆமாங்கோ
கருவளயம் ம் எதுக்காக வரன் பாத்தீங்ன்னா நறைய தண்ணி குடிக்கிலனாலு வரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நறைய ஃபோன் ஃபோன் யூஸ் பண்ணிங்னாலு வர்லா அதோட பாத் திங்னா இன்னொன்னு கருவளயோ தூங்காம இருக்குறதுனால்யு வர்லா கொழந்த இருக்கா உங்ளுக்கு
ஆமாக்கா சின்னப்பாப்பா இருக்காங்க ரெண்டு வய்சு
டிங்ளா அப்டி இருந்தா நீங்க தூங்குற்து கொஞ்ச கஷ்ட்டோ இல்லைங்ளா
ஆமாக்கா என்ன பண்றது நம்ப என்னதா அவுங்ளுக்கு வீட்ல நல்லா ஹெல்தியா சமச்சு உட் டலோ சாப்ட மாட்டேங்கிறாங்க அது ஒன்னு சரியா சாப்டாதுனால தூங்க மாட் டேங்கிறாங்க
அ கருவளய வந்து இந்தக் வெயில்னால வர்றதுன்றது அது வேற கருவளய வரது இதுதா தூங்காததுனால தண்ணி குடிக்காததுனால அதுக்கப்புறோ பாத்தீங்னா இந்த மாரி ரீசன்னாலதா கருவளய வரு அதுக் என்ன பண்ணனுனா நைட் படுக்க போறீங் இல்லைங்ளா அப்ப வந்து மூஞ்ச வந்து நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அ இந்த வெள்ளரிக்கா அதுக்கப்புற பாத் திங்னா உருளகழங்கு இதல்லா அறிஞ்சு ஒ ஒரு ஒரு ரெண்டு மூணு செட் கிண்டு அ ஐஸ் மே அ கண்ணு மேல வெச்சுட்டு படு படுத்தீங்னா உங்களுக்கு அந்த கருவளய அப்டே கொஞ்ச கொஞ்சோ கம்மியாகு இது வந்து பாத்தீங்னா ஒரு ரெண்டு வார மூணு வார நீங்க அப்டே தொடர்ந்து செஞ்சீங்னா உங்களுக்கு கம்மி ஆகற்து தெரியு நீங்க சும்மா ஒரு உன் நாள் ரெண்டு நாள் இந்த மாரி பண்ணிட்டு நீங்க எனக்கு கருவளயோ கம்மி ஆக்ல அப்டின்னா கண்டிப்பா கம்மி ஆகாது ஒரு ரெண்டு வாரோ ட்ரை பண்ணுங்க ஆமா யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா அ ரிசல்ட்ஸ் நல்லாருக்கு அதனுடைய
செரி வெளில போகும்போது கருவ் ரொம்ப மு ஃபேஸ் கருப் பயிர்க்கா மொகோ ஃபுல்லா இந்த வெயில்லாத இதுவாயிடுது
ஆ ஃபுல்லா கருப்பாயிடுது டேன் ஆயிடுவீங்ளா அ அதுக்கு வந்து என்ன பண்லான்னா வீட்டுக்கு வந்த ஒன்னே அ தக்காளி இருக்கு இல்லிங்ளா
ஆமா நா
ந்த ஒடனே வீட்டுக்கு ஆ நல்லா கொஞ்ச சில்லு வாட்டர்ல சில்லு தண்ணில மூஞ்ச வந்து ஆமா குளிர்ந்த நீர்ல வந்து மூஞ்ச மூஞ்ச கழுவிக்கங்க கழுவிட்டு அதுக்கப்புற பாத்தீங் ஏன்னா தக்காளி இல்ல அண்ட வெள்ள சக்கர வெள்ள சக்கர இருக்கு இல்லைங்ளா அது அப்பறோ காஃபி தூள் பேக் காப்பி தூள் இருக்கு இல்லைங்ளா அத போட்டு ரொம்போ ரொம்ப அழுத்தி எல்லா தேக்க கூடாது சும்மா ஒரு லைட்டா தேச்சிட்டு நீங்க மொகோ அலம்பனிங்கன்னா க ஆமா ம் மொகோ கழுவுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கருமை வந்து கொஞ்ச போய் பொலிவா தெரிவீங்க
ஆ ஆ
அத யூஸ் பண்ணி பாருங்க ம் ரொம்ப வெயில்ல போவீங்ளோ
ஆமாங்கா கொஞ்ச வெளில போற ஒர்க் இருக்கு பர்சனல் ஒர்க்கா
ஆ அப்டிங்ளா ஆ அந்த நேரத்துல இந்த மாரி யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு மொகோ கொஞ்சோ பொலிவா தெரியு
சரிங்கக்கா அந்த மாதிரி கால் வலிக்கு ரொம்ப இதுவா இருக்குங்கா ஒரு சில டைம் வீட்ல நின்னுட்டே சமைக்க முடிய ஆமா நின்னுகிட்டே சமைக்கறதுக்கு கொழந்தைய கொஞ்ச நேரோ தூங்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி
ஆ ஆ அதுக்கு என்ன பண்றீங்கன்னா கால் ரொம்ப வலிக்குதுன் பாத் தீங்னா இந்த நைட்ல படுக்க போறீங்கள எ ஏன்னா நீங்க சின்ன கொழந்தைய வச்சிட்ருக்கீங்கன்றீங்க எப்படியு ஓட்ணு ஓடியார்ணு டா கொழந்த பின்னாடி அதுக்கு சாப்பாடு ஊட்டுதுக்கு அப்டி போனு அப்டி போனோ அதனால உங்களுக்கு கண்டிப்பா அந்த கால்விலி எல்லா இருக்கு நைட்ல படுக்க போம் போது வெது வெதுப்பான தண்ணில கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் உப் பு ஆ அப்புறோ பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அத போட்டு கால வந்து அதுல உள்ள ஃபுல்லா கால் வந்து இந்த ம் இந்த முட்டி வெறியுமே நனையிற வாரி வச்சிக்கங்க கொஞ்சோ இதமான சூட்டுல ரொம் போ ஆ சூடா வேணா கொஞ்ச உங்க கால் பொறுக்குற சூட்ல வச்சுட்டு நீங்க அப்டியே கொஞ்சோ ஆ நல்லா அமுத்தி விடுங்க படுக்குபோது உங்களுக்கு அ தூக்கோ அப்டி வரு இதையு பண்ணி பாருங்க
சரிங்கக்கா ம் நல்லா இருக்குக்கா நீங்க சொல்றது நா செஞ்சு பாக்குற ம் அந்த மாதி
செஞ்சு பாருங்க நிஜமா முடி வளரதுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்றீங்க நீங்க
நான் வீட்லயே தாங்க்கா யூஸ் பண்ணுவ வீட்லயே தேங்கா எடுத்து கொப்புர தேங்கா இருக்கு இல்லையா
ம் ம் ம்
அத எடுத்து காய வச்சு செக் ஆடுவாங்கல்ல
ம் அந்த எண்ணெய போட்டு ம்
அந்த மாதிரி இருக்கிறதுதாங்க்கா செய்வ
அ அதுலயு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பில்ல அ இது கருவேப்பில்ல இந்த இந்த செம்பருத்தி எல ஆ அப்புறோ பாத்தீங்கன்னா மருதாணி எல ஆ
நா கருவேப்பில இல்ல செம்பருத்தி பூ அ செம்பருத்தி பூ டி இல ரெண்டு அப்புறம் பெரிய நெல்லிக்கா வெந்தையோ வெந்தையோ சின்ன வெங்காயோ
சின்ன வெங்காயோ
அப்றோ கஷ்னாங்கனின் சொல்ட்டு சொல்லுவாங்க வெள்ள கரிசிலாங்கன்னி மஞ்ச கஷ்னாங்கனின் சொல்லிட் அந்த மாதிரி அப்புறம் கத்தாழ இதெல்லா போட் டு எண்ணெல காச்சி எடுத்துக்கலா
ம் காய்ச்சு வச்சு வடிகட்டி அ அத
வடிக்கட்டி நம்ம ஒரு பாட்டல்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வெச்சுட்டு அத யூஸ் பண்ணலாங்கா அது ரொம்பவே நெறைய குடுக்கு பெனிஃபிட்
அ அத விட பாத்தீங்ன்னா அந்த மாரி பண்ணி வெச்சுட்டு நீங்க பண்றதுனால மட்டு உங்களுக் எதுவு ஆகாது என்ன பண்ணணுன்னா நம் இப்ப ஆயில்ல அப்ளிகேஷன் அதாவது எண்ணெய் எப்படி நம்ம வெக்கணுன் பாத்தீங்கன்னா அதனுடைய முறையே வேற நல்லா ஒரு இப்ப ஒரு கிண்ணத்துல உங்களுக்கு எவ்ளோ தேவையோ அவ்ளோ எண்ணெய ஊத்திட்டு தண்ணி தண்ணி இருக்கு இல்லலைங்களா அதுல்ல வெச்சு லைட்டா அதாவது உங்களுக்கு கை கொடுக்குற மாரி சூட்டில எடுத்து மண்டைக்குள்ளே தேய்க்கணு இந்த ஒரு ஒரு வடுகா எடுத்து அ தேய்ச்சிட்டு ஒரு லைட்டா ஒரு ஒரு சின்ன மசாஜ் ஒன்னு குடுத்துட்டு ஒடனே என்ன பண்ணனு ஒரு பதினஞ்சு ம்ஷோ ஒரு இருவது நிமிஷோ இல்ல ஒரு அர மண் நேரோ விட்டுட்டு என்ன பண்ணனும் ஹேர் வா அ குள்ச்சுக்கணு தலைக்கு தண்ணி ஊத்திக்கணு அ எண்ண வந்து வெச்சுட்டே இருக் க கூடாது வெச்சுட்டே இருந்து ஒரு ரெண்டு மூண் நாள் கழ்ச்சு நீங்க தலைக்கி குள்ச்சீங்கன்னாலு ஒரு ஒருத்தருக்கு அந்தலையில பொடுகு அழுக்கு செறோலிங் ங்கிலா நீங்க டிராவல் பண்ணுவீங்க வெளியில போவீங்க வருவீங்க அந்த காத்துல வர டஸ்ட் எல்லா வந்து ஆ வேர்வ தண்ணி சுவேட் ஆ அதுவெல்லா வந்தாக்க ஒரு சிலருக்கு அதனாலயு முடி கொட்லா அதனால என்ன பண்ணோன்னா நீங்க தனலமே கூட இந்த மாரி ஆ எ தேங்கா எண்ணி இந்த மாரி பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா முடி கொட்டுறவங்களுக்கு இதுதா பண்ணணு ஏன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்னா பொடுகு இருக்கிறனாலையு முடி கொட்லா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாரி ஓவரா வேர்வ வர்றதுனாலயு முடிக்கொட்லா அதுக்கு அ அப்டி இருக்கிறவங்க இது மாரியு பண்ணணு எந்த மாரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாரி மூலிகய போட்டு வெ க்கிறதுனால மட்டு முடி கொட்ட ஆ கொட்டாதுன்ல்லா நம்ம சொல்ல முடியாது என்ன மாரியு தலைக்கு லைட்ட ஒரு மசாஜ் குடுக்கணு உங்களுக்கு த தலவலியு கம்மியாகு உங்களுக் முடியு வளரு அதே மா ரி நல்லா சாப்புடணு சாப்பற நீங்க அத வந்து தேய்கறத விட அத உணவா எடுத்துக்குங்களே உங்களுக்கு அதுல நல்ல ரிசல்ட் வரு ஒரு நாளைக் க்கி நாலு முட்ட சாப்புண்ணு தெரியுங்களா அது உங்களுக்கு
தெரியலக்கா இப்பத
நாலு முட்ட வந்து எடுத்துக்கணு முட்ட சாப்டுங்க அதாவது நறைய முடி கொட்டுறவங்க முட்ட நறைய எடுத்துக்கணு ஒரு நாளைக்கு நாலு முட்ட தண்ணி நல்லா குடிக்கணு இந்த நெல்லிக்கா அதெல்லா சாப்ட்டோம்னா கண்டிப்பா ரிசல்ட் இருக் ஓ
தரிங்கக்கா
ஹலோ
செய்யற ஆ சார் கேக்குதா
ம் ஆ கேக்குதுப்பா அந்த மாரி பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹலோ
ஆ சொல்லுங்கக்கா கேக்குதா
சாப்ட சாப்ட்டாச்சீங்களா இப்ப நீங்க
ம் சாப்ட்டக்கா நீங்க
ஆ சாப்ட்டப்பா என்ன சமச்சிங்க
ம் சாம்பார் தாப்பா சரிங்கக்கா எனக்கு இன்னொரு கால் வருது நா பேசுற
ம் சரி ஓகேப்பா ரொம்ப நன்றிப்பா ஆ ஓகேப்பா நன்றி